ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா ஆ நல்லா இனைக்கி ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இரு க்கீங்க
ஆ நல்லாருக்கே
ஆ அது தோழி நம்ம இனிக் ஃபுட்ட பத்தி டாபிக்
ஆ கண்டிப்பா
உம் ஃபுட்டுனா இப்போ இப்ப எப்டின்னா ஆர்கானிக்ஸ்சு ஆர்கானிக் ஃபுட்டு ஆ அப்றோ ஜங்க் ஃபுட்ஸ்சு அந்த மாரி இருக்குது ஆ இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ பழைய மாரி முன்ன மாரி முன்னெல்லா வந்து ஆம் பொதுவாவே நம்ம தானியங்கள்லா விளைவிச்சு ஆ இயற்கையான உணவுகள எடுத்துக்கிட்டாங்க மருந்து ஆ பயிர்களுக்கு வந்து தேவையான உரோ அதுல்லா வந்து இயற்கையாவே அவுங்களுக் கிடச்சிது இப்ப எப்டின்னா இப் இப்பெல்லா ஃபுல்லாவே மருந்து மருந்து அந்த மாரி மெடிசன்ன ஆவ் போட்டு அதுக்கப்புறோ ரெடி பண்ற மாரி இருக்குது ஆம் அதே மாரி மக்களுட்ட வந்து முன்னாடி இயற்கையான உணவு சாப்புட போது ஆ நோய் இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப என்னன்னா இப்ப நறியா ஃபுட்டில வந்து நறையா ஜங்க் ஃபுட்ஸ்சு ஆ ரெடி டு ஈட் அந்த மாரி வந்துட்டனால அதிகமா மக்கள் சீக்கிரமா ச சீக்கிரமா சமைச்சு சாப்புணு அப்டின் சாப் புறாங்க சாப்புட்டு நிறைய வியா வியாதி விதிகள் அதிகமா பெருகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாரி ஆ எதா பேசுங்களே
ஆ கண்டிப்பா ஆ நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஏனா என்ன பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாரி ரெடி டு ஈட்டு வாங்கிட்டு வாங்கி அந்தமாரிலா ஏனா வந்துட்டு நம்ம வீட்ல ஸ்பெஷலா அது இத்தன நாளைக்கு அப்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரி டேட்வச்சி குடுப்பாங்க
நீங்க பேச்றதே எதுமே கிளியரா கேக்கலயே
ஓகே
ஆ ஆ நீங்க அது கரெக்டா இது ஆ ஹெட் செட் போட்ருக்கீங்களா ஹெட்செட்ல ஸ்பீக்கர் கரெக்டா வச்சு ஆ ஏதோ ஒரு மாரி ஆடிக்டே இருக்க மாரி இருக்கு சவுண்டு
ஓகே மா
ஆ பேசுங்க பாக்கலா
இப்போ வந்து ஆ இந்த மாரி கெமிக்கல் பேக் பண்ணி நெறைய ஃபுட்ஸ் வருது அதனால வந்து அத சாப்ட்டா வந்துட்டு கண்டிப்பா அது ஒடம்புக்கு கெடுதல் தா ஸோ அத வந்துட்டு கொஞ்சோ எல்லா கொஞ்சோ குறைச்சா அது வந்து கொஞ்சோ எல்லாருக்கு ஒடம்புக்கு நல்லாருக்கு வீட்லயே செஞ்சுட்டு சாப்புட்ற வரைக்கு தா எந்த ஒரு பிரச்சனயு வீட்ல வராம இருக்கூனு அப்டி நெனைக்கிறே நானு
ஆஇப்ப ஒரு பயிர எடுத்துக்கிட்டோ அப்டின்னா அந்த பயிரு வந்து இப்ப நட்டு வச்சு அத வெளஞ்ஜி அதுக்கான டைம் வந்து நேரோ வந்து எவ்ளோ அதிகமா எடுத்துக்குதோ அதே அளவுக்கு குக்கிங்க்கு நம்ம கொஞ்ச டைம் எடுத் து குக் ஆ வே இது செய்யறது நேரோ எடுத்து நம்ம செய்ற உணவுலா வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தையு அ ரொம்ப நாள் வாழ்றதுக்கான அ ஒரு ஆதாயத்தையு குடுக்குது சீக்ரமா ரெடி டு ஈட்டுன்னு சொல்லும்போது ஒடனே சீக்ரமா அந்த அந்த பயிரு பயிரே இல்லேல ரெடி டு ஈட்டுங்கும்போது நமக்கு பயிர் டேரெக்டா நம்ம வெளஞ்சி அந்த மாரி வர்ரதில்லேல எல்லாமே நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டு் அதாவது நம்ம ரெடி பண்றது தானே அது வந்து சீக்ரமா ரெடி பண்ணிட்றாங்க சீக்கிரமாவு அ சமச்சிட்றோ அதே சமயோ சாப்பிற்றோமா அதனால நம்மளோட வாழ்வுமே வாழ்க்கையுமே ரொம்ப நாள் நீடிக்காம சீக்கிரமாவே ஆ எறந்துட்றாங்க அந்த மாரி சீக்ரமா குயிக்கா வேல முடிஞ்சிரு
கரெக்டு நீங்க சொல்றது சரிதான் ஏன்னா வந்து இங்க இருக்கறவங்களு வந்து எல்லாரு வந்துட்டு அந்த வெஸ் ஸ்டர்ன் கல்ச்சர வந்துட்டு நம்மளு ஃபாலோ பண்ணு ஆ இந்த நைட் ஷிப்ட்டெல்லா இருக்கிறது எல்லாருக்கு அதனால வந்துட்டு சமக்கிறதுக்கு நேரம் இல்லாம வந்துட்டு சரியா தூக்கம் இல்லாம அங்க வந்து ஃபஸ்டு எப்டினா எல்லா அந்த பிரட்டு ஃபன்னு கொஞ்சோ எல்லா அதிகமா சாப்டுவாங்க ஸோ அதே மாதிரி நம்மளு இங்க ஃபலோ பண்ணி இந்த ஃபிரன்ச்ஃபிரைஸு பிரெட் டு அந்த மாரி விஷயங்கள் பண்ணெல்லா ஜாஸ்தியா சை சேத்துட்க்டறதுனால நமக்கு ஒடம்புக்கு வந்துட்டு அது ஒத்துக்கறது இல்ல அவங்க ஊர் கிளைமேட் வந்து அது செட் ஆனாலு நம்ம ஊர் அந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த சாதோ அந்த மாரி விஷயங்கள் சாப்ட்டதுனால வந்து அதுதா வந்து நமக்கு ஒடம்புக்கு நல்லது அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து துட்டு அது செட் ஆகுறதுனால நம்ம இது வந்து ஆ
நீ ஆ நம்ம நா இப்ப எப்டினா ஆ இப்ப நீங்க சொல்ற மாரி பிரட்டு பன்னு அந்த மாரி சாப்புற்றா சொல்ரிங்க அதெல்லா எதுலருந்து செய்றாங்கன்னா நம்ம டேரெக்டா இப் இப்போ நேரடியா வெளைய்றது எதுனா கோதும தா நம்ம கோதுமய ரீஃபைன் பண்ணி அதுல இருந்து தானே நம்ம செய்றோ ஆ ஹ இப்போ எடைல ஆக நம்ம டேரேக்டா இருக்கிற அந்த விளையிற பயிர நம்ம சாப்பிற்றது இல்லல அத வந்து திரும்ப வேற வேற பிராசஸ் பண்ணி அத வந்து ரீஃபைன் பண்ணி அப்டித்தான மைதால தானே நமக்கு பண்ணு பிரெட்டு் எல்லாமே இப்ப வந்து ரெடி ஆகி வருது முன்னாடில்லா வெறு பூமில வெளையுற அந்த கெலங்குகள சாப்ட்டே நல்லா ஆரோக்யமா இருந்தாங்க ஆ இப்ப அத செய்றே இத செய்றேனு சொல்ட்டு வேற வேற ஆ கிராஸு இது கிராஸு அந்த மாரில்லா பயிருலா இப்ப நெறையா வந்துருச்சு இப்ப ஆரஞ்சு ஆப்பிள் மரத்திலே ஆப்பிளோட டேஸ்ட்ல ஆரஞ்சு வர மாரி ஆரஞ்சுல எப்டி இப்ப ரெண்டு ரெண்டு வாழப்பழோ இருக்குன்னாக்க ரெண்டையு இப்ப கிராஸ் மொறையில ஆ செஞ்சு ர ரெண்டு டேஸ்ட்டு இருக்குற மாரி அ இல்ல சின்னதா இரு இருக்கக்கூடிய ஆ உணவ வந்து பழங்கள வந்து பெரிய பழமாக்குறதுக்காக வேற ஒரு பெ பெரிய பழத்துடைய அந்த இத மரப எடுத்து இதில அ ஃபிக்ஸ் பண்ணி பெரிய பெரிய இதா செஞ்சிக்கிறாங்க இப்ப அது எல்லாமே நமக்கு வந்து இப்ப எல்லாமே ஃபுல்லாவே வந்து நமக்கு ஆரோக்கியமானதா அப்டினு கேட்டாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே
ஆ கண்டிப்பா சொன்ன மாதிரியே இப்பமே கூட இப்ப வந்து அ நாட்டுக்காயி சுத்தி இருக்கு நாட்டுக்காய் அவ்வளோவு சுத்தி
நான் தக்காளியு கெடைக்கு இது மாதிரி நாட்டு தக்காளி அது
அந்ல மாதிரி விக்கறாங்க ஏர்கனவே அதுலியுமே அது வந்துட்டு எது ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்ட்டு பிருச்சு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு எத சாப்புடுறது அப்டின்ற மாதிரி ஏன்னா நாட்டுக்காய வந்துட்டு நல்லது அப்டின் சொல்றாங்க பட் இருந்தாலு அத வந்து வாங்கி சாப்டலாமா இல்ல ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏட் பண்ணிருப்பாங்களா அப்டின்ற மாரி ஒரு பயமு வருது அந்த மாரி நறைய வெஜிடபிள்ஸ் முன்னாடில்லா அந்தஸ் சோளம்லா வந்துட்டு நார்மல் சோளம்தா நம்ம சாப்டுட்டு இருந்தோ அது வந்து ஒடம்புக்கு நல்லது ஏன்னா அந்த டேஸ்ட்டுதா நமக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டே அப்படிதா இருக்கு சோளம்னா அப்படின் நெனச்சுட்டு இருந்தோ ஆனா இப்ப வந்து எப்டின்னா எல்லா அந்த ஸ்வீட் கானுன் சொல்ட்டு அது வந்துருச்சு சோ அதுதா வந்துட்டு இந்த காலத்து கொழந்தைங்க எல்லா வந்து சாப்புட்டு பழகிருக்காங்க அதனால அந்து கான் என்னாவே அந்த ஸ்வீட் கான் மட்டுந்தா இருக்கு அதுதா வந்து டேஸ்ட்டா இருக்கு அப்டின் சொல்ட்டு நம்ம அதையு இப்
ஆ அதுதா இப்ப கடினமான் உண்ண உணவு கடினமான ம வல் நம்ம வந்து கடுச்சு சாப்புன்னு அப்டிங்கறதே இப்ப வந்து எல்லாமே ஈஸியான மாரி ஆயிடுச்சு இப்ப எப்டி நம்ம கிரைண்டரு து கல்லு கொட கல்லு வெச்சு ஆட்னோ அ அம்மில அரச் சோ அப்ப அதல்லா வந்து கஷ்டமா இருக்குனு மிக்சி கிரைண்டருன் வந்த மாதிரி நம்ம பல்லுக்கு கூட இப்ப முன்னாடியாவது அ முன்னாடியாவது பரவால்லன்னு ஏதோ வெளஞ்சத சாப்புட்டுட்டு இருந்தோ அது கஞ்சோ கஷ்டப்பட்டு சாப்டோ இப்ப வந்து ஈஸியா இருக் கு ரொம்ப மெதுவா இருக்குன்ட்டு எல்லாரு அந்த இத நோக்கி தான போறாங்க இப்ப பழைய அந்த தானியங்கள் எல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இப்ப கம்பு கோதும கேழ்வரகு அப்டி இப்டின் நறைய இருக்குல்ல அது எல்லாமே வந்து நம்ம அப்படியவே ச ஊற வெச்சு சமச் சு சாப்புண்ணு அது அத விட அவங்களுக்கு வந்து ரை அரிசி அ பண்ணுங்குறது ரொம்ப சாப் மெதுவா இருக்கு இல்லைங்களா அத அப்டியே சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இப்ப கான் நீங்க சொல்ற மாரி அ முன்னாடியெல்லா முத்துசோம்மா மக்காச்சோளம் அப்டின் சொல்றது மக் மக்காச்சோளம்னாலே அது கன் இப்ப தா கஷ்ட கஷ்டப்பட்டுதா கடிக்கிற மாரி இருக்கு அதாவது நம்ம நம்மளுக்கு இல்ல இப்ப வர அடுத்த தலைமுறை மக்கள்க்கு கொழந்தைங்களுக்கு சொல்ற அ இப்ப இந்த ஸ்வீட் கானுங்கும் போது அது ரொம்ப மெதுவா இருக்குது இல்லைங்களா பிள்ளைங்க அது மா அதத்தா விரும்பி சாப்டுறாங்க அதாவது ஈஸியா இருக்குறதா சாப்டுன்னு அப்டின்னு இந்த கொழந்தைங்க வந்து நல்லா வெளங்கி வெச்சுருக்குறாங்க கொழந்தைங்களோட எதிர்காலத்த ரொம்ப மாத்துறது நம்மளோட ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருக்குன் நெனைக்கிற அத பத்தி சொல்லுங்க
இது நான்வெஜ்ஜு இப்ப எடுத்துகிட்டாவே வந் வந்து அதுலயே வந்துட்டு அந்த நாட்டு கோழின்றதுதா நம்ம எல்லா முன்னாடி சாப்டுருக்கோ இப்ப வந்து புதுசா இப்போன் இல்ல நறைய வருஷமாவே அந்த பிராய்லர் கோழின்றது வந்துருச்சு அததா வந்துட்டு முக்கால்வாசி எல்லாருமே இப்ப சாப்புட ஆரம்பிச்சுட்டோம்னன அது இல்லாம வந்து இப்ப அதுக்குன் நறைய ஆன்லைன்லா வந்து கட மாரி ஓப்பன் பண்ணனட்டு அதுலயே மேரினேட் பண்ண சிக்கனு மேரினேட் பண்ண ஆ அந்த ஐ அந்த மாதிரி எல்லா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதையு வாங்கி வந்துட்டு அப்டியே வந்துட்டு ஒரு சுக்குடு பண்ணா போது அத வந்துரு சும்மா ஒரு குயிக் பண்ணி சாப்டா போதுன்ற மாரி கொண்டு வந்துருக்காங்க அது வந்துட்டு எவ்ளோ ஒடம்புக்கு அத வந்து நம்ம நார்மல் சிக்கினே வெளிய வாங்கி நம்ம அத வந்துட்டு ஊற வெக்கிணுமா அத இந்த மாரி ஊற வெச்சு வீட்ல சமச் அது வேற அத வந்து ஆனா வந்துட்டு அதையு வந்து சுலபமாக்கணு அப்டிங்குற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு எல்லாத்தையு வந்து ஊற வச்சே வந்து விக்கற மாதிரி அந்த மாரில்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஒடம்புக்கு எவ்ளோ கெடுதலான டேஸ்ட்டு நல்லா இருக்கு பட் இருந்தாலு அது ஒடம்புக்கு எவ் இவ்ளோ அது தப்பான ஒரு விஷ்யன்றது நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது பட் இருந்தாலு அதையு வந்துட்டு கொழந்தைங்களுக்கு குடுத்துட்தா இந்த மாரி இந்த ஸ்டாக் ஃப்ரியன்ஸ் அது வந்து குடுத்தா ஒடம்புக்கு கெட்ரு ஒடம்புக்கு அது கெடுதலான ஒரு விஷ்யோ ஆனா சின்ன கொழந்தைங்க வந்து அத அததா குடிச்சு வளர்றாங்க. அது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அத கொஞ்ச குடிச்சாவே அப்டின்னு சொல்ட்டு குடிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத மாத்துறது ரொம்ப கஷ்டமா நேரமா முடிஞ்சு நம் அ
ஆ டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறே நீங்க கட் பண்ட்டு அடுத்த கால் நீங்க பண்